ஹலோ என்ன பண்ட்ருக்கீங்க
நா மூவி மாத்திக்கிட்டேன்ருக்க
ஓ என்ன மூவி பாத்துட் ருக்கீங்க
இதுக்கா கருப்
ஓ கருப் நல்லா இருக்குல்ல அந்த படம் பாத் ஃபுல்லா பாத்துருக்கீங்ளா இப்பதா ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்களா
இல்ல ஃபஸ்ட்டு ஒன் டைம் பாத்தே ஆ ஐ மீன் ஆ ஃபார்வட் ஃபார்வட் பண்ணி பாத்தெ ஸோ இப்ப அகேய்ன் மறுபடியு பாத்தே அயின் பாத்துக்கிட்டே இருக்க
ஓ அப்படிங்ளா நல்லா ருக்கு நானு அந்த படத்த பாத்தே
ஏ கொஞ்ச கொஞ்ச ஆ நல்லா போகுது ஐ மீன் பிலாக் ஆகாம போவுது
ஆமா நானு புனாக் தேட்டர்ல போய் பாக்கும் போது எனக்கு எங்க தேட்டர்ல ரெண்டு மூணு பேத்துக்கு சாமியெல்லா வந்துச் சே
உண்ம்யா நானும் பாத்தே தேவ் இருந்தாக இன்ஸ்டால நெறைய பேர் ரீல்ஸ் போட்ருந்தாங்க லைக் என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவு
வாங்குட்தே
ஆ தேட்ருக்கு போயிருந்தாங்க அவங்களுக்கு சாமி வந்துச்சு அண்டு நெறைய பேத்துக்கு சாமி வந்துச்சு தேட்டுர்ல போய் பாக்கும்போது
ஆமா நானு அந்த மாரி நெறைய ரீல்ஸ் எல்லா நானும் பாத்தே
ஆமா சேரி அது சேரி அந்த படொ வந்த அப்றொ ஒரு வாட்டி வீட்ல போட்டு பாக்லா ன்ட்டு டவுன்லோட் பண்ணி இது பண்ணு செரி கொஞ்ச கொஞ்ச பாப்போன்டு மிதுவா பாத்த
நானு அத தேட்டர்ல பாத்த இன்னு டிவில திருப்பி போடும் போது பாக்கணு
ஆமா டிவில எல்லாமே மேபி பொங்கலுக்கு இல்லாட்டி தீபாளிக்கு போடுவாங்க
உம்
போடுவாங்க அப்ப பாத்து
அத இன்னு கொஞ்ச நாளுக்கு அப்றொ போடுவாங்க டிவில அப்பதா பாக்கணு ஆ
ஆ நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மூவி இது
ஆ ஃபேமிலியா ஒக்காந்து பாக்கலா நல்லா இருக்கு படோ
ஜனநாயகன் வரும்ட்டு பாத்தோ கடைசி வரைக்கு அந்த படம் ட்ரயல்
அது இன்னோ இப்ப தேட்டுர்ல விடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா என்னன்னே தெரியமாட்டேங்குது
வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு திருவிழா பெபஸ்டிவல் மாரி இருக்கோ
ஆமா ஆனா நறைய பேர் ஆல்ரெடி அது லீக் ஆனனால பாக்
யா நறைய பேரு பாத்துட்டாங்க நம்ம
நானு இன்னும் பாக்கல தேட்டர்ல போயிதா பாக் ஆக்சுவலி அங்க இதுல வந்து டி விலயே போட்டாங்க எங்க ஏரியா லோக்கல் சேனல்லயே போட்டாங்க
ஓகே
எனக்கு தெரியுது அங்க வருது ஆனாலு நா பாக்கல இன்னு வெயிட் பண்ணிட்ருக்கே
ம் ஒரு தளபதி வேனா அந்த படோ எல்லா பாத்தா இந்த மாரி பாத்தா நல்லா இருக்காது
அதா ஒரு தளபதி ஃபேனா கரெக்டா தேட்ருல போய் தா பாக்கணோ
தேட்ரல போய்தா பாக்கனு
அதனால நானு வெயிட் பண்ணிட்ருக்கே
நாங்க எல்லாரோ வெய்ட் பண்ணிக்கட்டுதா இருக்கோ ஃபேமிலியா சோ இன்னோ வரல அது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கோ இன்னு எந்த ஒரு அப்டேட்டோ வர்ல
அதா இந்த மாசோ விடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இன்னு எந்த நியூஸுமே வர்ல
அப்புடியா இந்த மந்த்து பர்டே வேற வர்து சோ பர்டே கிஃப்டா நல்ல ஒரு பெஸ்டிவலா இருக்கோ அது நல்லா கலெக்ஷன் இருக்கோ
ஆ கலக்ஷன் ஆகோ ஆனா இதுல்லாமே இன்னோ இப் ப நறீய படோ ரிலீஸ் பண்றாங்க லைக் கிந்த மெரசல் அதெல்லா இப்ப நறைய ஊர்ல ரிலீஸ் பண்றாங்க ரீ ரிலீஸ் பண்றாங்க ஆ ஜில்லா ஆவுது
ஜில்லா பத்தொன்பதா இருவத்த ரெண்டாந்தேதி வருது ஜூன்
தா நறைய போடுவாங்க ஜனநாயகன் இல்லன்னா எதோ ஒண்ணு போடுவாங்க பர்த்டே க்காவுது
உம் ஆனா எந்த ஒரு இதுவுமே அப்டேட் இல்ல
அதுதா நால்லா ஒரு சில டைம் வந்து இதுக்கு ரீ ரிலீஸிக்கு போன கில்லி ரீ ரிலீஸ்க் பண்ணாங்க பஸ்ட் டைம் அப்பல்லா தேட்டர்லயே அப்புடி ஒரு இது
ஆமா நானு போனே அது நைட் ஷோ வேற போனே
இதோ ஜனநாயகன் ட்ரெய்லர் இதுல விட்டாங்க அந்த ஸ்கீரின்ல விடம்போதெல்லா பாதி ஸ்கிரீனே ஒடச்சுட்டாங்க அங்க அங்க பின்னாடிலர்ந்து செருப்பு அது இதுன்னு எல்லா வீசியோ ஒரு ஒரு ஒரு ஸ்கொயர் அளவுக்கு ஸ்கிரீனே ஒடச்சுட்டாங்க
ம் ம் நீங்களா டான்ஸ் எப்புடி இருக்கு இல்ல நா கில்லி ரீ ரிலீஸ்க்கு போனே லாஸ்ட்டு நைட் ஷோ போனோ நல்ல ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு அந்த படத்துக்கு என்னதா பட இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலு இப்போ வந்த படம் மாதிரி செலிப்ரேட் பண்ணோ
ஃபேமிலியா வந்து கூட அவ்வளோ செலப்ரேட் பண்ணுவாங்க இந்த மூவிஸ் எல்லா
ஆம்மா நல்ல
அட எல்லா மூவியு அப்படி இல்லவே இல்ல பழசு வர மூவி மாரில்லா இப்டி இல்லவே இல்ல
போனோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ
இந்தாக் யாகேஷ் இந்த வெப்சீரிஸ் பாத்த அதுவு விலங்கு வெப்சீரிஸ் பண்லா சூப்பரா பி்ஜியம் நல்லாருக்கு
அப்டிங்க நா இன்னு அப்டி கேள்வி படல அது இன்ஸ்டால இன்னு ஃபேமஸ் ஆகலயா
அது எப்பவே வந்த ஒரு வெப்சீரிஸ் சோ அந்த விலங்கு வெப்சீரிஸ் நல்லா இருக்கு ஃபேமிலியாவு இருக்கு கொஞ்ச தில் வில் மாரி இருக்கு சாமி கான்சப்ட் வச்சு பண்ணிருப்பாங்க நெறைய யூனிபார்ம் நல்ல ஒரு ரொம்ப நா ரொம்ப நேரோ போகு ஒன் சூப்பரா இருக்கு ஒரு பயோ இருக்கு நமளுக்கு இப்ப எல்லா பண்ணா சாமி தண்டிக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல சூப்பரா கொண்டு போயிர் பாங்க அது
பேய் படமல்லா பாப்பீங்களா
பேய் படோ இந்த ஹாலிவுட் மூவி தா பாப்போ இப்ப ஒரு மங்கிட்ட ஒரு மூவி பாத்தே அந்த மங்கி வச்சு பேய் படம் மாரிதா ஆனா பேய் பட அது நல்லாருக்கு மங்கி கிளிங்டு ஒரு மூவி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா கொஞ்ச மெதுவாதா போகு ஆனா நல்லாருக்கு
ஓ சரி
ஒரு பொம்மதா அந்த பொம்ம வச்சு அந்த பொம்ம என்ன பண்ணுதுனுட்டு அ அந்த ஊருக்கு தெரியு மங்கி பொம்ம டாய் மாரி இருக்கு
ஓ அப்டிங்களா
ம் அந்த அதுக்கு மொத இன்னொரு ஒரு படம் பாத்தே அது ஞாபக வர மாட்டேங்குது
அது நோன் நானு ஹாரர் பாப்பே ஆனா நீங்க சொன்ன மூவி இதுவரயு பாத்ததுல்ல
அந்த மூவி நல்லா இருக்கு ஆனா கொஞ்சோ மெதுவா போகு ஆனா அந்த பொம்மைப்பா கையில ஒரு ட்ரம்ஸ் மாரிருக்குஅது அந்த சவுண்ட் கேக்குறப்ப நமக்கே கொஞ்சோ பயமா இருக்கு அந்த சவுண்ட் கேக்குறப்ப
ஓ அப்
அது ஏ அப்டி கேக்குது எதுக்கு அப்படி கேக்குதுன்ற டவுட் வரு பாத்தா அந்த பொம்மைய மந் மந்திரிச்சு வச்சிருப்பாங்க
அப்டியா ஒரு இந்தியன் லைக் நம்ம ஊர்ல நடக் க்குற மாரி ஒரு மூவி எடுத்து வச்சிருக்காங்க பழைய கதையெல்லா பேச்வாங்க அந்த மாரி எடுத்து வச்சிருக்காங்க
அந்த பொம்மக்குல்ல ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா தா அப்டி பண்ணுது ஐ மீன் என்னென்ன பண்ணாங்களோ யார் யார் என்னைய பழி வாங்னாங்களோ யார் யாரு எனய திட் ட்னாங்களோ அவங்கள ஃபுல்லா அந்த பொம்ம பழிவாங்கு
ஓ அப்டிங்ளா
இன்ட்ரெஸ்டா போகு ஆன என்ன மெதுவா போகு இந்த கில்லிங் கில்லர் மூவி மாரி
நல்லாருக்கு கத நல்லா இருக்கு நானு பாக்கறே கண்டிப்பா பாக்கறே இப்டி இருக்குனு
நம்ம பாருங்க ஃப்ரீயா இருந்தா அந்த சேன்ல மூவி பாருங்க
பாக்கறே நா எப்டியு மூவி நறையாவே பாப்பே மூவி இந்த சீரிஸ் அதெல்ல எப்டி நறையவே பாப்பே அனால கண்டிப்பா பாத்து முடிக்கிறே
ம் ஓகே
அப்பறோ வேற ஒரு வெப் சீரீஷு ஹியர்னு
நா இங்லீஷ் வந்து இங்லீஷ் நறியா பாப்பே அன்னால தமிழ் அவ்வளோக்கா ஒரு சில நேரோ விட்ருவ அப் அப்பிடியே லைக் புதுசா எதோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கார்ந்தா பாப்பே ஏனா இங்கிலீஷ்ல நறியவே பாக்குறதுக்கு இருக்குமா அது எப்போவுமே நம் நம்ம சீரீஸ் மாரி அவ்ளோ சின்னதா இருக்காது பெருஸ் பெருசா இருக்கறனால அப்டே போய்ரு
ம் ஓகே உங்க சீரிஸ் இங்லிஷ் இதில் சிருசா இருக்குமோ
ஆ இங்லீஷ் சீரீஸ் நல்லா இருக்கு அது கொஞ்சோ பெருஸ் பெருசா இருக்கறதெல்லா பாப்பெனா
ஓகே
அதனால
ஆ ஓகே இப்போ ஒரு படோ இந்த கே னு ஒரு படோ இங்லிஷ் படோ ஆப்சர்ஷன் ஆப்ஷன்
பாத்த பாது தேட்ருல போணு இன்னு டைமே கெடைக்கில நாலா பாக்கணுன் இர்க்கே
அது அந்த படோ நல்லா திகிலா இருக்கா
அந்த படோ ரொம்ப நல்லா இருக்கு நானு ரிவ்யூ அதெல்லா பாத்தே எல்லாரு நல்லாருக் நல்லா இருக்குன் தா சொல்றாங்க
ம் ஆனா ஒன்ரமண் நேரோ தா படோ டியுரேஷன்
ஆ டியூரேஷன் கம்மிதா ஆனா படோ நல்லது
ஆ படோ நல்லா இருக்கு ரிவியூ நல்லா இரு
ஆமா
ம்
அதெப்டியோ கொஞ்ச நாள்ல வெளிய விட்ருவாங்க டிவில ஓ டி டி ல அதனால அப்பப் போய் பாக்க வேண்டியதா
ஆமா இப்ப நெறய படோ ஓ டி டி லேயே விட்றாங்க அமேசான் ஓ டி டி நெட் பிளிக்ஸ் சோ படோ வர்றதுக் முன்னாடியே நெறய பேர் வாங்குறாங்க படோ விட்டக்கப்புறோ நெறய பேர் வாங்குறாங்க
நல்லா டக்குன்னு பாத்து முடிச்சர்லா
ஆமா அந்த மாரி பிளான் போடனு நெனக்கிறே
அது நம்மளுக்கு வேண்டியது நா உங்குளுக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி கூப்டட்டா எங்க அம்மா கூப்டுட் இருக்காங்க ஏதோ ஒரு வேல வந்துடுச் சு ஆ